ஹ ம் கேக்தா ஹலோ
ஹலோ கேட்க்குதா
ஆ எனக்கு கேக்குது
கொஞ்சோ சத்தமா பேசுனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறே
இதை விட சத்தமா பேசணுமா
இத விட சத்தமா பேசணு ஒரு ஹாட் ஸ்பாட் கொஞ்சோ பத்துல வச்சா கிளியரா கேக்கு நா காதுக்குள்ள வச்சிருந்தே போன்ன
அப்புடியா சேரி சேரி ம் என்ன பண்ற
நா இப்பதா வீட்டுக்கு வந்தே
ஓ சேரி சேரி ரூம்ல யாரும இல்லையா
இருக்காங் க தம்பி இருக்கா நம்பி தூகிட்டு இருக்கா
உங்க அம்மாலா
அவங்கல்லா தூங்கிட்டாங்க
ரூம்லயா
ஆமா இல்ல அவுங்க தனிரூம்
ஓ சேரி ஓகே ஓகே ம் அப்றோ சாப்டியா
உ இல்ல எனக்கு சோறே இறங்க மாட்டி
எத பத்தில்ல யோசிச்சுட்டு சாப்பிடாமல இருக்காதே பேசாம சாப்பிடு
என்ன பண்ண சொல்ற அப்றோ எனக்கு முடியல என்னால போ
டு அத பத்த யோசிக்காத வேறதோ பத்தி பேசு
ம்
சரி இன்னு மூ ஓனா எது நாள் வேணு உனக்கு
புரில
இல்லை மூ ஒணக எத்தன வேநும் உனக்கு
இந்து மூவ் ஆண் அகனுன எத்தன நள் ஆன்னா எனக்கு தெரியல போ எனக்கு என்ன பண்றது ஒரு மைண்ட் செட்லயே இல்ல நாநு
என்ன சொன்ன
ஆ நா ஒரு மைண்ட்சேட்லஏ இல்லனாநு என்ன பண்றதுனே தெரில
உனகு கிளியரான ஒரு பாத்து இருக்கு நீ அத நோக்கி போ நீ என்னன்னமோ யோசிக்கிற அதெல்லா ஒன்னு கிடையாது
என்னன்னமோ யோசிக்றாக இவ்ளோ கேவலமா இது பண்ணாங்கனா நா என்ன பண்றது எல்லாமே ஏ மேல குற்றத்த சுமத்துனாங்கனா நா என்ன பண்றது நா அப்டி என்ன பண்ணிட்ட
நீ தப்பு பண்ணல உனக்கு தெரியுல்ல
நா தப்பு பண்ணலனா அவ அது நா என்னால சொல்ல முடில விடு
அத பத்தி யோசிக் அத விடு சும்மா அதயே கலறிட்ருந்தா என்ன ஆகும் ஒண்ணும்
ஊர் எறங்க மாட்டிங்கிது தொண்டையில
குச்சி வச்சி குத்தி உட்ற நீ அப்படி போனு
ல்லா அல்லா வெள்ளி என்ன ரேட் வருது
வெள்ளியா நாப் பாக்குமோது ஒரு கிராம் முந்நூருவா நனைக்கிர ஏ
ஒரு கிராம் முன்னூர்ருவாயா
முன்னூருவா விட ஜாஸ்தியா இருக்கு எடைல பாக்கு போது இல்ல
இல்ல இப்போ ஒரு வெள்ளி செய்ன் வாங்கனுனா எவ்ளோ வேணு
வெள்ளி செய்னா நில்லு ஒரு நிம்ஷோ பாக்குற இப்போ கம்மியாடுச்சே எர்நூத்தி எழுவது ருவா
புரிரா
ம் எங்க அண்ண ஒரு டைமு கரெக்டா ஒரு ஒரு கிராம் நூர்ருவா இருக்கும் போது சரியா
ம்
ஒரு கிராம் நூர்ருவா இருக்கும் போது நா ஒரு இடுப்புக்கு ஒரு செயின் வாங்கினன் சொன்ன இல்ல வெள்ளில
ஆமா
அது வாங்ன அம்பது கிராம்
செரி
வாங்குபோது அஞ்சாய்ருவா இப்ப அது போகும்போது பத்தாய்ருவா
பா டபுல் மடங்கு அப்டியே
டபுள் மடங்கு அத நா போடவே இல்ல கரெக்டா நீட் எக்ஸாம்கு அந்த மெட்டல் ஐட்டம்ஸ்லா கல்ட்டனுன் சொல்டு கல்ட்டி வச்சதோட செரி இன்னு நா போட்டே இல்ல இந்த நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்பரமா திருப்பி போடுவ
செரி செரி
எங்க அண்ண வச்சிருக்கா கை செய்னு அ செயினுக் எவ்ளோ க்ராம் வேணுன்னா தெரியில பத்து கிராம் இருவது கிராம் வேணு நனைக்கிற
கழுத்துக் போட்ற செய்ன் ஒன்னு வாங்னு
ஓ ஒருப் ஒரு பையன் யூடியூப்ல வீடியோ போடுவான்ல நம் நீங் கூட ஹெல்ப் பண்ணுவேல நம்ம க்ளாஸ் பைய அவ போட்டிருக்க மாரியா
அது செய்ன் இல்ல அது நாய் சங்கிலி
அப்போ எந்த மரி வேணு
எனக்கு மெல்லிசா நீட்டா வே
ஓ எங்க மாமா போட்ருப்பாரு அது எனக்கு ரொம்ப புடிக்கு
ம்
நல்லாருக்கு அந்த டிசைன் எனக்கு ரொம்ப புடிக்கு அது வேணா நா நாங்க எங்க வாங்குவோ வெள்ளி செய்னு சானுக் நாங்க ஐயோ எங்க அக்காக்கு நாங்க வாங்கி குடுத்தோ
ம்
அதுவணா ஃபோட்டோ எடுத்து அனுப்புற
ம்
ம் பலன்ஸ் வேற இல்லாம சரியான டென்ஷன் ஆவுது
சேர் சேர்
இது உன்னோடய இன்னொரு தம்பி
அவ வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துட்டு அந்த ஒருத்த ரீல்ஸ் எடுப்பால்ல
ஆமா
அவ வந்து வாங்கிட் போனா ரிட்டன் வாங்குறதுக்கு போயிருக்கா
ஓ ஓகே ஓகே இது ஓ ரெண்டாவது தம்பி எங்க ஸ்கூல் ஜாய்ன் பண்ணி ஸ்டார்ட் போக ஆரமிச்டாங்களா
ஓ இன்னிக்தா ஃபஸ்ட் நாள் போய்ட்ருக்கா
ஓ புடுச்சிருக்காமா ஸ்கூலு
ஓ சூப்பரா இருக்கா
சூப்பராருக்கா
ஆமா
எத்தனாது
அதாவது
சிக்ஸ்தா
ஆமா
சிக்ஸ்த்து போய்ட்டான அதுக்குள்ள ஏ எடைல பாக்கு போது அவ தேடு ஸ்டண்டர் தான படிச்சிட்ருந்தா
இல்ல இல்ல சிக்ஸ்த்
ஏ பொய் சொல்லாத
ய நா எதுக்கு பொய் சொல்ற
ம் ம் இந்த ஸ்கூல் மாரலன்னா அவ எத்தனாவது படிக்கிறான்னு கூட ஒனக்கு தெரியாது
ஆம்மா
உண்மதான அவ பர்த்டே சொல்லு பாக்கலா தெரியாது
மார்ச் பதுனெட்டுன் தெரியு ரெண்டாயிரத் ரெண் ஆ
ம் ம் ஓகே ஒகே
எனக் தெரிஞ்சி இப்ப எங்க வீட்ல ஒரு சண்ட நடக்குன் நனைக்கிற
ய
வீட்டுக்கு மேல் மேல் வீட்ல இருந்து டொன் டொன்னு டொன்னு டொன்னுன்னு சவுண்டு கேக்குது
ஆ
அப்பலவே போய் கேட்டதுக்கு இல்ல நாங்களே எதுவு பண்ல அப்டின் சொல்லிட்டு இப்ப மறுபடியு கேக்குது
சூப்பர் ஐயோ உங்க அம்மா மட்டு எந்திருச்சிட்டாங்கன்னா அப்றோ அவ்ளோதா
மா அப்டி பிரச்சன இல்ல சொல்லிருவே
இப்போ நா உங்கூட பேசுறது உங் அம்மாக்கு தெரிமா
புரில
இப்ப நா உங்கிட்ட திரும்பி பேசுறது உங் அம்மாக்கு தெரியுமான்னே என்ன சொன்னாங்க அதுக்கு
மறுபடியு எதுவு சொல்ல எல்லா ஒரே குட்டைல ஊர்ற மட்ட இது அப்டின் சொன்னாங்க
அன்னிக்கே அந்த டைலாக்க எங்கிட்ட சொல்லிட்டாங்க
ம்
அன்னிக்கு சொன்னாங்க ஆனா என்னன் தெரில உங்க அம்மாவ பாத்தா எனக்கு ஒரு குட் குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்கு
எதுக்கு
இல்ல டென்த் படிக்கும்போது உங்க அம்மாவுக்கு எனக்கு ஒரு நல்ல பான்ட் இருந்துச்சு ஏன்னா
ஒரே நிம்ஷோ ஆ சொல்லு சொல்லு
டென்த படிக்கும்போது உங்க அம்மாவுக்கு எனக்கு ஒரு பான்ட் இருந்துச்சு நீ பண்ற எல்லாத்தையு உங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க டெய்லி சாயங்காலோ ஃபோன் பண்ணுவாங்க
ம் டெய்லி பண்றாங்ளா
ஆமா ஒரு ரெண்டு மூணு வாரோ பக்கோ டெய்லி சாயங்காலோ ஃபோன் பண்ணுவாங்க நீ கூட ஒரு நாள் மறந்துருவாங்க உங்க அம்மா கரெக்டா டான்னு எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணிருவாங்க டென்த் படிக்கும்போது செரியா அப் அப்போ அது எதுக்குன்னா ஒன்ன ஒரு வாரோ சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல ஆமா நீ தா மூன் நாள் லீவுன் கேட்டு நால் நாள் லீவ் எடுத்தில்ல
ஆமா ஷஃபியோட இதப்போ அ ஒருத்தரோட இதப்போ
ஆ
ம்
ஆ ம் அப்போது சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல
ம்
அப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருந்தப்போ நோட்ஸுக்கு வேண்டி மேக்ஸ் நோட்ஸ் ஃபுல்லா எங்கிட்ட தானே இருக்கு எல்லா எப்டி கரெக்டா எழுதி வெச்சிருப்பே சோ அத்னால அதுக்கு வேண்டி உங் அம்மா ஃபோன் ஃபோன் பண்ணி ஒரு மூணு வாரோ பக் கோ டெய்லியு ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க ஃபோன் பண்ணி இதே அப்போ உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நீ இருக்குறனால தா நா தைரியமா விட்டுட்டுருக்கே அவன இல்லாட்டினா அவன போட்டு ஒரு மெரட்டு மெரட்டுவே அப்டின் சொல்லி சொல்லிகிட்ருப்பாங்க எ நம்பிக்க இருக்கு உம் மேல அவன எந்த தப் பாண வழிலயு நீ போக விடமாட்ட அப்டின் தா சொல்லிகிட்டுருந்தாங்க
அ
அதுக்கப்றமா டுவெல்த் லெவன்த்து முடிச்ச டுவெல்த் த்துல அதாது உனக்கு ஆக்சிடென்ட் நடதுக்கப்றோ உங்க அம்மாட்ட பாத்ததுக்கு
ம்
அப்போ அவ்ளோதானே பாத்தியா அப்டின்னாங்க உங்க அம்மா எனக்கு அப்பலருந்தே எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்கு உங்க அம்மாவ பாக்க பாக்க அதுக்கப்பறோ சொன்னாங்க நீ என நீ நீ நீ பாக்குறேல்ல நா இந்த அளவுக்கு ஸ்ரிட்டா இருந்துட்டுமே அவ இந்த ஆட்டோ ஆட்றான்னா நா கொஞ்சோ எலக்குடடபா விட்டே இவெ என்ன பண்ணுவானு யோஸ்ச்சு பாரு அப்டினாங்க
புர்ல புர்ல என்ன சொன்னாங்க
இல்ல நா வந்து நீ ஒங்க அம்மா வந்து ஒனய ரொம்ப திட்டுவாங்கல்ல
ம் ம்
அப்போ அப்ப அப்ப சொன்னாங்க இனி நீ நீங்க ஏமா இவ்வளோ திட்டுறீங்க அவன அப்டினதுக்கு நா இந்த திட்ட திட்றதுக்கு இவ்வளோ ஸ்ரிட்டா இருந்துட்டு இவ இந்த ஆட்ட ஆட்றானா
ம்
அப்ப நா கொஞ்சோ எலக்னடமா விட்டா இவெ என்ன பண்ணுவா நீ யோஸ்ச்சுப்பாரு அப்டினாங்க அவ்ளோ தான கரெக்ட்டா புள்ளக்கி ஏத்த அம்மா நீங்கதா அப்டின்ட்டு வன்டே
ம்
நாங்க கரெக்டா ஒன்ன ஹாஸ்பிட்டல் பாக்க வரும் போது நானு அந்த கண்ணாடி போட்ட பைய்னு கரெட்டா ஒங்க அப் மாகிட்டாரு செமயா மாட்டிக்கிட்டோ அதா ஒரு ஒரு ஒரு வாரோ கழுச்சு ஒனய பாத் பாக்க வந்தோல்ல நானு அந்த கண்ணாடி போட்ட பையனு கரெட்டா வந்தோனே ஒன்னய இது அ ஒன்ன நீ வந்து ஒனக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க அது என்னது இது பண்ணுவாங்கல ஆ ட்ரெஸ்ஸிங் பண்ட்டு இருந்தாங்க அதுனால எங்கள உள்ள வுடல நீ கத்து கத்து து நாய்க் கத்து கத்திட்ருந்த அப்போ வெளிய வச்சு ஒங்க அம்மா சரியான அட்வைஸ்ஸு அய்யோ அந்த கண்ணாடி போட்ட பையே எ மூஞ்சிய பாக்க நா அவெ மூஞ்சிய பாக்க நாங்க ரெண்டு பேரு ஒங்க அம்மா மூஞ்சிய பாக்க
அ அ
அப்டியே போய்ட்டு இருந்துச்சு ஒங்க அம்மா என்னன்னமோ கேக்குறாங்க என்ன கேள்வி கேக்குறாங்க அப்ப தோணுச்சு இந்த இந்த கேள்விக்கு என்னாலயே பதில் சொல்ல முடில இதுல நீங்கிலா எனய வாயாடின் சொல்டீங்களோன் தோனுச்சு எனக்கு அய்யோ அய்யோ ஒங்க ஃபேம்லீல எ பேரு தா செம்ம ஃபேமஸ்ஸு
புரீல
ஒங்க ஃபேம்லி ஃபுல்லா
ம்
எ பேரு செம ஃபேமஸ்ஸு
அது ஸ்டாட்டிங்ல இருந்துச்சு இப்ப இல்ல
இப் இப்ப இல்லேல சந்தோஷோ ம் இப்ப யாரு பேரு பேமஸ்னு எனக்கு தெரியுமே
புரீல
இப்ப யாரு பேரு ஃபேமஸுன் எனக் தெரியு
ம் செரி நா இரு ஒனக்கு நா கூப்பற்றே
ம் செரி ஓகே
ம்